ப்ரோ கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ சொல்லு ப்ரோ
என்ன ப்ரோ பண்றீங்க
சும்மாதா ப்ரோ வீட்ல தா ப்ரோ இருக்கே நீங்க
காலேஜ் போயிருக்கே ப்ரோ
காலேஜ்ல இருக்கீங்களா அ ரைடு ரைடு இப்ப என்ன படிக்கிறீங்க
பி காம்
பி காம்
ம் ம் நீங்க க காலேஜ் எல்லா பச்சீங்களா இல்லையா
அ டென்த் முடிச்சி டிப்ளோமோ ஒன்னு முடி ச்சே ப்ரோ கார் மெக்கானிக் கோர்ஸு இப்போதிக்கி எதுவு இல்ல ப்ரோ இப்போ இப்போதிக்கி யூடியூப் சேனல்லு இன்ஸ்டா அக்கவுண்ட் பிரீ ஃபேர் ஐடி சேல்ஸ் எல்லா இருக்கில்ல
ஆமா
அதெல்லா சேல் பண்றது அந்த மாரி போயிட்டு இருக்கு போவ ஆமா ஆமா
ஆ ஓ சும்மா பார்ட் டைம் மாரி
ஆமா ஆமா இல்ல ஒரு ஃப்ரீ பயர்லயே நல்லா இன்கம் இருக்கு ப்ரோ அக்கௌண்ட்ஸ்ல வாங்கி போட்டு சேல் பண்ணணு அதுலயே இன்கம் இருக்கு ஆ அது வாங்கி போட்டு ரீஸ் க் ப்ரோ அதெல்லா ஏ ரிஸ்க் எடுக்கணு பத்தாயிர ரூவா போட்டன்னா எடுத்துட்டு போயி ன அவ்ளோ எதுமே பண்ண முடியாது பத்தாயிரரூபானா ஒரு
பண்றீங்க பத்தாயிர ரூபல
ஆமா ப்ரோ ஒரு பத்தாயிர ரூவல ரெண்டாயிரோ மூணாயிரோ ஆ நம்ம பேசறதா ப்ரோ நம்மளுக்கு இந்த வேல்யு தெரியணு ப்ரோ பதின பன்னெட்டாயிரம் ரூபாய் போகுனா பத்தாயிர ரூபாய்க பேசி எடுக்கணு ஏன்னா பதினொன்னு இன்னொருத்த வாங்கிட்டு போயிட்டனா நம்மளுக்கு ஒரு ரூபா கூட கெடைகாது அதே மாரி அது இன்னொரு பக்கம் சான்ஸ் இருக்கு பதினஞ்சு நாள் செக்யூர் பண்ணணு
ஆ ஆ ஆ
பண்ணி அது சேல் பண்ணி அதுக்கு கஸ்டமர் வந்து மறுபடியு வாங்கணு அதுவு தொல்ல தா ப்ரோ சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு ஆனா அதுவு கஷ்டோ அது
தெரியு தெரியு நாங்களு வச்சிருக்கோ ப்ரோ ஐடி
அதுலயே எல்லா செலவு லாஸ் ப்ரோ இப்போ கூட இருக்கு ப்ரோ ஒரு ஏழெட்டு அக்கவுண்ட் இருக்கு ஏழெட்டு அக்கவுண்ட் இருக்கு ஆ ஆ எங்கிட்டயு ஏழெட்டு அக்கவுண்ட் இருக்குது
ம் ம் ம் நாங்க சேல் எல்லா பண்ண மாட்டோ ரேங் புஷ் பண்ணுவோ வி ஐ பி கிங் தெரியுமா
தெரியல ப்ரோ தெரில ப்ரோ நம்ம முகு எப்டி பாஸ்யே நல்லா தெரியுமா அதா டிரேடு மில்ல
நைன்டி செவன் லெவலு
ம் ம் அதா ப்ரோ வருத் த்து ப்ரோ எல்லா அ ஜி டி கிங்கோட ஐடியே இந்த இப்ப வர்றவங்களுக்கு சேலுக்கு வந்துச்சு முகு ப்ரோதா வாங்கினரு இது
அ அ அ
ஈவினீங் டைம் அதெல்லா வரு போகு ப்ரோ நா அவ்ளவா பாக்க மாட்டே நம்மளுக்கு டிரஸ்டபுளா ஒரு பேரு இருக்கு நாலு வருஷமா வாங்கி போட்டுமா அல்லா வித்துரு விக்கிறதுக்கு டீலர்ஸ் இருக்கானுங்க நா அப்ருடு வெசிருக்க அது எறநுத்திம்பது பேரு இருக்கானுக போட்டாங்கன்னா சேல் ஆயிடு பேசி வாங்கி எடுக்கணு இப்போ என்னன்னா எல்லாரு உள்ள வன்டானுங்க உள்ள உள்ள உள்ள நம்ளுக்கு எவனு குடுக்க மாட்டீங்கறா தெரிஞ்சவனுகே குடுத் த்தர்னானுங்க ஆம்மா இப்ப ஊ காலேஜ் பசங்க உனக் குடுத்ருவாங்களா அந்த மாரி டி அவுங்குல்லியே சேல் பண்ணிகின்னால அ நம்ளுக்கு பெருசா வரமாட்டேங்கிது புரில ப்ரோ இன்ஸ்டா பேஜ் முன்னாடி வச்சின போய் இப்பதுல எதுமே இதுவே பண்றதில்ல ப்ரோ நம்ளுக்கு ஃபேம் இருக்கு ப்ரோ நாலு குரூப் இருக்கு முன்னாடி ப்ரமோஷன் போட்டே ஃபேக்ட்ரில் பிரீ ஃபையரு டவுங்ககிட்டலா
புரில
ஃபேக்டின் ப்ரீ ஃபையர் அவுங்ககிட்ட பிரமோஷன் போட்ட ப்ரோ முன்னாடி அ குரூப்ல மெம்பர்ஸ் திருகாங்க ஃபையர்ஸ் இருகாங் கஸ்டமர்ஸ் இருகாங் அனால இப்ப பிரமோஷன போட்றதில்ல முன்னாடிலா நா அஞ்சாறு பைக் போட்ட ப்ரோ இப்போ பதினஞ்சாயரூபா இருவதாயரூபா கேக்கறானுங் ப்ரோ ஒரு பிரமோஷனக்கே
அ அ அ அ
எல்லா குத்து இன்வஸ் பண்ணி போட்ற மார்ல ஆமா கஷ்டப்பர்ற வர்லனா வேஸ்ட்டில்ல
ஆமாம்
நம்ம ட்ரஸ்டபளா பண்றோ இருவதாயிரபா குட்த்து அவ கேம் அடிகறவனுகனா இதுவாருக்கு கட்டாஸ் சபிலா பண்றோனா அது வேலைக்கு ஆவாது ஏனா ஒரு ஐடிக்கு ஆயிரபா வச்சா கூட இருவது ஐடி விக்கணு வித்ததுக்கப்றந்தா ப்ராபிட்டே பாக்க முடியு அவ்ளோத்திக்கு ரிஸ்க்கு ஒரைடி ரெக்கவரி ஆச்சுனாலு நமக்கு கரெக்டா பண்ணி குடுக்கணு அவனுக்கு பேமெண்ட்டு செட்டில் பண்ணி இது பண்ணி அது கொஞ்ச தொல்லதா ப்ரோ ஆனாலு அது கரட் ட்டாபன் போறா நீங்க ப்ரோ வேற என்ன பண்றீங்க எங்க ட்ரிப் போனீங்ளா லாஸ்ட்டா
ஆ போனம் ப்ரோ மூனார் வாகம்மா
நாங்ளு மூனாருதா ப்ரோ போன லாஸ்ட்டா
அப்டியா
இந்த மாசந்தா ப்ரோ போயிட்டு வந்தோ ஒன்னாந் தேதி போயிட்டு ஒன்னாந் தேதி போயிட்டு ஆ அஞ்சாந்தேதி வந்தோ
நாங்க அஞ்சாந்தேதி போயிட்டு அதுக்கப்புறமா எப்போ பதிமூனாம்ந்தேதியா என்னமோ வந்தோ
உம் ம் நாங்க இங்க வரும்போது நீங்க அங்க கெளம்பிருக்கிறிங்க
ஆமா மா
எப்டி ப்ரோ இந்துச்சு ட்ரிப்பு எவ்ளோ பேரு போனிங்க
புரில
எப்டி இருஞ்சு ட்ரிப்பு எவ்ளோ பேர்ப்
ட்ரிப்லா நல்லாதா ப்ரோ இந்தது சூப்பராருந்தது ஜாலியா இந்தது எப்டி சொல்றது ச நாங்கப் பசங்க எங்க ஊர் பசங்க வெளிய போனோ ஒரு வேன்ல பத்தொம்போது பேர் போனோ ஃபுல்லா என்ஜாய்மன்தா ஜாலியா இந்தது
அவ்ளோதா அவ்ளோதா ப்ரோ நாங்க ஒரு ஆறு பேர் போனோ ப்ரோ கார்ல இப்பதா ப்ரோ ஆரம்பிச்சு ப்ரோ ட்ரிப்பு போர்த்துக்கு நெறைய பேர் வர்ல எங்க கேங்கே பன்னண்டு பேரு வர்ல நா அடுத்த திரவ பெரிய கார் எதாச்சு எட்த்துனு ரெண்டு காரா எட்த் துனு எல்லாம் போயில்லான் சொல்ட்டு பிளான் போட்டுட்ருக்கோ மறுபடியு டிசம்பருக்கு அங்கியே போலான் சொல்ட்டு கேரளாவே போலா ஆம்மா வால்பாறை அதிரப்பள்ளி ஒர்க்குலா அந்த சைடு போலான் சொல்ட்டு போய் சுத்தி பாக்கலா ப்ரோ
உம் ஆமா நம்ளுக்கு அது ஏத்த பட்ஜட்தா இருக்கணு பக்காவா பச்சத்தா இருக்கணு நாங்க எப்டி நாங்க சொல்லுங்க சொல்லுங்க
அலப்பி எங்னா போனீங்ளா ப்ரோ போட்டிங்கு
அலப்பி போல இதுகு போனோ அ இந்த மங்கோரோ பாரஸ்ட்டு இருக்குல
ஆமா மேங்கோ ஃபாரஸ்ட்டு அது பாண்டிச்சேரியிலயே இருக்கு ப்ரோ ஆ அதுவு நல்லா இருக்கு நீங்க எந்த ஊரு ப்ரோ ம் ம் ஓகே ஓகே ப்ரோ நா வேலூர் ப்ரோ
வேலூரா ஓகே ஓ பக்கத்துல தா இங்கிருந்து
அம்ம என்ன ஒரு ஹண்ட்ரடு ஒன் டென் கிலோ மீட்டர் அவ்ளவுதா
ம் ம் ம்ம் அதான் ஜாலியா நீங்க எப்டி ப்ரோ போனிங்க பேமிலியா
இல்ல ப்ரோ பசங்களோட தா போனோம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேரு
ஆ ஆ ஆ
அப்டியே ஜாலியா போயிட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஸ்டே பண்ட்டு அப்டியே சுத்திட்டு ஒன் டே தோ வந்ட்டோ மெட்ரோ இதெல்லா நல்லா இருக்கு ப்ரோ வாட்டர் மெட்ரோ அங்க போனீங்களா கொச்சில அது நல்லா இருக்கும்
ஆ அப்ற நாஎங்க எங்க போனோம்னா மூணாறு வாகமானு அதுக்க அப்றமா வர்க்கால் லா அதுக்கப்புறமா கொல்லம் போயிட்டு அதுக்கப்புறமா அப்டியே இப்டி வந்ட்டோ வீட்டுக்கு கன்னியாகுமாரி ஆ திருச்செந்தூரு ஆமா மதுர மதுர அப்டியே வீட்டுக்கு வந்டோ
பெரிய ட்ரிப்பா போரிங்களா உங்களுக்கு எவ்ளோ ஆச்சு பட்ஜெட்டு
எங்கலுக்கு என்னா ப்ரோ ஒரு டென் கே குல்ல தாச்சு
பரவாயில்ல ப்ரோ எங்களுக்கு இதுவே ஃபைக்கே ஆயிடுச்சு ப்ரோ நாங்க அஞ்சு நாள் போனதுக்கு
அப்டியா நாங்களு அஞ்சு அஞ்சு நாளோ ஆறு நாளோதா
அதான் நீங்க நறைய எடத்துக்கு போயிருக்கீங்க நாங்க ஒரு ரெண்டு மூணு எடத்துக்கு தா போனோ நீங்க நறைய எடத்துக்கு போயிருக்கீங்க ப்ரோ நா ரெண்டு மூணு எடத்துக்கு தா போயிருக்கோ இந்த ட்ரிப்ல
ம் ம் அப்டி தா ப்ரோ முக்கியோ
ஆமா பசங்க எல்லா ரெடி பண்ணணு நம்மிட்ட இருந்தா கூட இப்டின்னு போட்டு அஜெஸ் பண்ணி ஒரு தடவை போயிட்டு வன் அனா ஒரு மெமரியா இருக்கு அவ்ளோதா போயிட்டு வரது ஒர்த்தா ப்ரோ அடுத்து எங்க பிளான் போட்ருக்கீங்க
அடுத்து அதுக்கு அப்றமா இப்போவதிக்கு காலேஜ் போயிட்டு இருக்கோ இப்ப எப்டியோ இதுக்கு போவாங்க ப்ரோ இப்போலா ஐயப்பா கோயில் டிரிப்பு
ம் ம்
அது அதுக்கே அது ஒன் வீக் அது செம்மையா இருக்கு
ம் அதான் அத அது நடந்தே தானேபோவ நடந்து
அது பஸ்ஸு ப்ரோ ரெண்டு பஸ்ஸு போவோ ப்ரோ எங்க ஊர்ல இருந்து
ஓகே ஓகே ஓகே ஓகே
எப்டி சொல்றது ஒரு ரெண்டு பஸ்ஸு ஃபுல்லா போவு அதே அவுங்க கூடியேதா ஏழு நாலு அந்த எங்க அங்க மலை மலைதா வந்து இந்த எரிமலையில அந்த பம்ப சம்பால இருந்துதா நடந்து போவாங்க
ஓகே
அதே மாரியே இந்த எல்லா ஊரும் சுத்தி பாத்துட்டு வருவாங்க திருச்செந்தூரு அதவந்து ஆம்மா எல்லா எல்லா டீம்மா யூத்து பெரிய இவங்கல இருந்து
எல்லா ஆமா ஆமா எல்லாருமே போவாங்க அப்டியே போயிட்டு திருப்பி அத வர வேண்டியதா
ம் ஆமா அது எல்லா பெரிய இதுதா அது எப்டி பாத்தாலு ஒரு எவ்ளோ பேரு தெரியுமா போவாங்க ஒரு ஒரு நூத்தி இருவது பேர் போவாங்க ப்ரோ
அ ப்ரோ சொல்ற அவ்ளோ பேரா போவானுக நா கம்மியா போவாங்கனு நெனச்சுட்ருந்த ப்ரோ
ப்ரோ அம்பத்தி அஞ்சு சீட்டு ப்ரோ ஒரு பஸ்ல நூத்தி ம் அது அப்டி அதிகமா ம் ஆமா நூத்தி பத்து அதா அந்தமாரி போவாங்க ஒவ்வொரு டைம் வந்து சீட்டு வந்து கொஞ்சோ கம்மி இருக்கு
ம் ம்
அப்டிதா
அது பரவால்ல ப்ரோ வேனா ப்ரோ
ம் ம் ம் ம் அன்ன
அடுத்து என்ன ப்ரோ பிளானு ம் ம்
இதுக்கப்ரமா காலேஜு ப்ரோ ஃபஸ்ட்டு காலேஜ் முடியனு லாஸ்ட் ஃபைனலியரு
ஃபைனலியரா ஓகே ஓகே ப்ரோ
இப்போ நீங்க வேலல்லா எதாச்சு ட்ரை பண்லயா ப்ரோ மெக்கானிக் முச்சுட்டு இருகிங்க
புரில ப்ரோ இல்ல ப்ரோ நா ஜெப்டோ ஓட்ற ப்ரோ ப பார்ட்டைமா ஜாப் எது ட்ரை பண்ல மொபைல் கட வைக்கலானு ஐடியா ப்ரோ மொபைல்கட செகெணடண்டு மார்க்கெட் ஆமா செகெண்டண்டு மார்க்கெட்டு எல்லா ரெடி பண்றது ரெண்டுமே சேத்தி வைக்கிற மாரிதா ஒரு ஐடியா அமௌண்டு தா வேணு சேத்துட்ருக்க நா
இல்ல
அமௌண்டுதா ப்ரோ சேக்கணு அமௌண்டு சேத்தனா வெச்சுருவ ப்ரோ
எவ்ளோ எவ்ளோ இருந்தா ஒ கரெக்டா இருக்கு
என்ன ஒரு த்ரீ லேக் அன்மாரின்னா கரெக்டா இருக்கு நம்ம மொபைல் ரேட்டே இப்ப எங்கெங்கியோ போய்ட்டுருக்கு கட வைக்கணு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டல் அமௌண்டு குடுக்கணு அட்டுவான்ஸ் குடுக்கணு பாட்ஸ்ஸெல்லா வாங்கணு வெள்ல வெளிய இருந்து எறக்கணு இதுல்லா பண்ணணுனா கரெக்டா ஒரு மூணு லட் சோ இருந்தா கரெக்டா பண்ணி ஒரு அஞ்சாறு மாச தள்ட்டோனா நம்ம ஃபேம் ஆய்ட்லா வீடியோ கீடியோ போட்டு பசங்களா இருக்றாங்க ப்ரோ யூடியூப்ர்ல்லா நெறைய பேரு இருக்காங்க ப்ரோ இன்ஸ்டாகிராம் அவுக இங்கே நெறைய போறாங்க வேலூர்லயே அப்டி இப்டின்னு கூப்ட்டு ப்ரமோஷன போட்டு பண்ணிர்லா
அ அ
நா ஆரம்பிச்சுலா
ஆமா ஆமா ஆமா கரெக்ட்டு தா இன்வெஸ்ட்மெண்ட்டு இருந்தா ஓகே தா
ஏன்னா எப்டி ரொட்டேஷன் ஆயிட்டேருக்கு ப்ரோ இப்ப மொபைல் ரேட்லா எப்டி போயிட்ருக்கு டக்கு டக்கு டக்குன் சோல்டா து ப்ரோ எத்தன குரூப்ல இருக்க மொபைல் குரூப்ல
போட்டுங்க இப்டி ன் மொபைல் வந்து இந்த புதுசா வாங்கி சேல் பண்றமாரியா இல்ல
இல்லல்ல செகண்டண்ட் மொபைல் தா ப்ரோ நல்லா ப்ராஃபிட்டு புது மொபைல்ல அவ்ளோ ப்ராஃபிட்டில்ல புது மொபைல்ல ப்ராஃபிட் தா அவ்ளோவா இல்ல செகெண்ட்ண்ட் மொபைல் அளவுக்கில்ல புது மொபைல்ல என்ன ஒரு பெனிஃபிட்னா கம்பெனி காரனே குடுத்துட்டு போயிடுவ நம்ம வித்து குடுத்தா போது செகெணண்ல்லா நம்ம காசு போட்டு வாங்கணு
அத்தா அது ஓகே இப்போ புது மொபைல்லா வந்து இப்ப எப்டி அது அ இப்ப நம்ப கம் கம்பெனிக்கார்கள்ளிந்து நம்ப க ஒரு ரெண்டாயிர மூனாயிர கம்மியா வாங்குவமா
ஆமா ப்ரோ அதுல ஒரு ஆயர்த்தி ஐநூ ரூபா ரெண்டாயிர ரூபா ப்ரா பிட் இருக்கு கடகாரங்ளுக்கு அவங்க அதுக்கு தகுந்த மாரி டிஸ் ஃபோன் பண்ணி இதுவ் பண் ஒரு ரெண்டாய்ருபா மூணாய்ருபா இருக்கோ ப்ரோ அதுல அவுங்க மைனஸ் பண்ணி தா ப்ரோ ஒரு ரேட்டு சொல்லி உனுக் கொஞ்சோ மைனஸ் பண்ணி ஹட்ஃபோனு இதல்லா ஃப்ரியா குடுத்து அம்ச்சுட்ருவாங்க
ஆ ஆ ஆ
ஃபோன்லா அவ்ளோதா ஆன பழய ஃபோன்ல எடுத்தங்கனா மூணாய்ருபா நாலாய்ருபா சாலிடா பாத்திர்லா அதுல யாரு குடுக்க வேண்டியதில்ல இது பண்ண வேண்டியதில்ல ஆஃபர்ல்லா கெடயாது ஒரே ரேட் தா கொஞ்சோ அஜ்ஜஸ் பண்ணி முடிஷ்ட்டு போ வேண்டிதா செகெனென் மார்க்கெட்டு நானுமே ஃபோடின் ப்ரோ ஒன்னு வாங்குன ஃபிப்டின் ப்ளஸ் வாங்குன எல்லா வாங்கி வாங்கி விக்கிற்த் தா அத் சும்மா கொஞ்ச நாள் யூஸ் கொண்டு வித்துடுவ லாஸ் எல்லா கெடயாது இது எதுமே பெருசா லாஸ்ட்டா டொண்டிபோர் அல்ட்ரானு வெச்சுனிர்ந்த ப்ரோ அத் தண்ணில உழ்ந்து போயிடுச்சி வன்டர்லா சென்னை வன்ட்ரலாதா
ஆ ஆ ஆ
வீடியோ எடுத்து முக்கி முக்கி எடுத்தோ கேமரா ஒர்க் ஆகல ஆமா என்ன கதன்னு சொல்ட்டு ஷோரூம்ல போய் குடுத்தோ அவுங்க மதர்போடு செக் பண்ணி பாத்தா அங்க அங்கங்க தீஞ்சிட்டு இருக்குது எல்லா ஒய்ரிங் எல்லா ஷாட்டாயிட்ருக்கு அம்பத்தஞ்சாய்ரோ ஆகோங்குறா நா ஃபோனே அம்பதாயிர ரூபாகு தா வாங்குனன் சொல்ட்டு சென்னைலியே ஒருத்தங்கிட்ட குடுத்துட்ட நாப்பதாய்ருபாய்க்கி அவ்னுக் தெரியு ஆ ஓகே ப்ரோ ஓகே நன்றி